கோயமுத்தூர்
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே எதோ கேள்விப்பட்டே உங்க வீட்ல யாருக்கோ வந்துட்டு அதாவது உங்க தாயார் க்கு வந்து எதோ தீப்பட்ட காயோ வந்துச்சு அது வந்து கட்டு போட்டு வச்சிருந்தாங்க அப்டின்ல்லா கேள்விப்பட்டே அது என்ன ஆச்சு என்ன காரணோ என்ன ஏது தெரிஞ்சுக்கலாங்களா
ஆமா தோழி இது எங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா இந்த சுடு தண்ணி அடுப்புல வெச்சிருந்தாங்க இந்த பிரியாணி செய்றதுக் காக ஒரு சைட்ல என்ன பண்ணிருக்காங்க இந்த பிரியாணி மசாலா ரெடி பண்ணிட் டு ஒரு சைட்ல என்ன பண்ணீங்க அரிசி அந்த ஊற வெச்சிருக்காங்க அது ஊர்ற வரைக்கு கொஞ்ச தண்ணி கொதிக்கட்டு அப்டின்னு ஒரு அடுப்புல பாத்தீங்கனா தண்ணி வச்சிருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி நாளே அவுங்களுக்கு ஓடம்பு சரியில்லாம இருந்தது
ஓ செரிங்க
இப்ப ஜொரோ இருந்ததுன் நம்ம அப்பா கூப்ட்டுட்டு போய்ட்டு இன்ஜெக்ஷன் போட்டு கூப்ட்டுட்டு வந்தாரு இப்போ மறுநாள் லே அவரு வேலைக்கு போனு அப்டின்ட்டு அவங்களுக்கு லீவு தரல போல இருக்கு செரி நம்ம என்ன பண் னது போனா கூட ஏந்து சமச்சிருக்காங்க அவுங்க அது சமச்சதுனால அவுங்களுக்கு என்ன இருக்கு இந்த கையில பட்டுருக்கு அந்த தண்ணி தூக்கி இந்த அரிசில போடம் போது அந்த கை ஸ்லிப் ஆயிட்டு என்னாயிர்க்கு அந்த சுடு சுடு தண்ணி அப்டியே அவுங்களுக்கு ஒடம்புல பட்டு போச்சி நல்ல வேல அவுங்க பின்னாடி நகர்ந்தனால அவுங்க கையில பட்டுருச்சி கைல கால்ல எல்லா பட் டிரிச்சி
ஆ அது வந்து எதுக்கு கட்டு போட்டாங்க அது வந்து தீக்காயங்கறப்போ நம்ம கட்டு போட கூடாது தானே அது கட்டு போட்டனா அது வந்து சீக்கிரமா சுருங்காது இன்னு கொஞ்சோ கா அதாவது எரியு இந்த மாரி தானே இருக்கு எந்த காரத்னால கெட்டு போட்டாங்க நீங்க கெட்டு போட வேணான் சொல்லீங்களா
அ நாங்க வீட்ல எல்லாருமே சொன்னோ இந்த மாரி இது அப்டியே விட் டாதா சீக்ரமா ஆறு அப்டின்ட்டு ஆனா நம்ம அந்த மருத்துவர் கிட்ட கூப்ட்டுட்டு போகும் போது அவுங்க என்ன பண்ணாங்க இது இப்டியே ஓபனா விடக்கூடாது உள்ள இருக்கற சத எல்லா தெரியிது இப்போ அந்த மாரி ஓப் பன்னா விடம்போது அ நெறைய இன்ஃபெக்க்ஷன் ஆயிரு அவுங்களுக்கு ஏனா அது ரொம்ப சென்சிட்டிவான தோலு பாத்தீங்கனா ரொம்ப சென்சிட்டிவான ஒண்ணு அதுல இன்ஃபெக்க்ஷனு ஆயிடுச்சி அப்டின்னா உங்களுக்கு ஒடம்புக்கு கெடுதல்லு
அதாவது அவங்களோட தோலு வரைக்கு தெரிஞ்சிச்சா அதாவது மேல் தோல் அ தாவது ஏழாவது தோல் சொல்வாங்கல்ல அந்த மாதிரி ஒரு நாலஞ்சி அந்த மா எந்த அளவுக்கு அவுங்களுக்கு தெரிஞ்சது
தெரில அவுங்களுக்கு அந்த சுடு தண்ணி பட்டு அந்த கொப்பள மாதிரி வந்துருச்சி அவுங்க என்ன பண்ணாங்க இதெல்லா பிச்சி அப்டியே அந்த மேல இருக்கிற தோல் எல்லா அப்டியே பிச்சிட்டாங்க
அதாவது முதல் தோல் நம்ம நார்மலான தோல்
ஆமா அது தோல் பிச்சி டாங்க உள்ள இருக்கற சத பாத்தீங்கனா அப்டியே செவப்பு கலர்ல அப்டியே தெரியுது அது காய்வே மாட்டிங்கிது ஆனாலு நாங்க டாக்டர் கிட்ட ரெண்டு மூண் தடவ நாங்க வேற வேற டாக்டர் கிட்ட பாத் துட்டோ எல்லாருமே என்ன சொல்றாங்கனா இது அ மூடி தா வெக்கணு அப்டின்ட்டு சொல்றாங்க இது மூடி வெச்சாதா இன்ஃபெக்க்ஷன் ஆகாது தொரந்து வெச்சா இன்ஃபெக்ஷன் ஆயிரு அப்டின்ட்டு நெறைய பேரு சொல்றாங்க இப்ப என்ன பண்றதுன்னு
பண்றீங்க தெரியுமா இப்ப தொறந்து வச்சிருக்காங்கல்ல இப்போதைக்கி கலத்திருப்பாங்கன் நெனைக்கிற நாலு நாள் அஞ்சு நாள் ஆயிர்ச்னா கழத்திடுவாங்கோ ஒரு சில டாக்டர்ஸ் என்ன பண்ணுங்க அந்த ஈச்சி சொல்வாங்கல்ல ஈ சொல்வாங்கல்ல ஈ கொசு எறும்பு இந்த மாதிரியல்லா வந்து கைல போயி படாம பாத்துக்கோங்க ஏனா அது ரத்தத்தோட ஸ்மெல்லுக்கு தோலோட இதுக்கு வந்து கிட்ட வரு அதனால முடிஞ்சளவுக்கு அதுச்சே படாம பாத்துக்கோங்க அதுல உள்ள இன்ஃபெக்ஷன் கூட அதுல ஆயிச்சுன்னா தோல் வந்து இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்கு ஒடம்பு சர்ல்லாம போகு அந்த மார்லா வரு நல்ல வேல ஒரு சில பேர் சுகர் இருந்தன்னா அது ரொம்ப கஷ்டப்படுவாங்க
ஆமா தோழி நீங்க கரெக்டா சொன்னிங்க நல்ல வேல எங்கம்மாக்கு அந்த பிரச்சன இல்ல இந்த சுகர் இல்லாதனால அவுங்களுக்கு ஒன்னு பிரச்சன இல்ல இது அப்டியே நீங்க காய வச்சுட்டீங்கன்னா அப்டியே காஞ்சுரு அப்டின்ட்டு சொன்னாங்க
சுகர் இருக்றவங்களுக்கு வந்து காயவே காயாது காயாட்டியு அவுங்களுக்கு இந்த எறும்பு தொல்லை ஈச்சி தொல்லை இதெல்லா ரொம்ப இருக்கு அவுங்களுக்கு ஏனா ஒடம்புல வந்து சர்க்கரை அளவு அதிகமாருக்கு அப்போ ஒரு தொறந்த திறந்த ஒரு சதயா இருக்றப்போ அதுல வந்து அதிகமாருக்கு ரத்தத்துல அப்ப அது தேடி வரு அப்டி இருக்றப்ப ரொம்ப ஒட கஷ்டப்பட்ணு காயாது வலி காய்ச்சல் அதனால பிபி லோ பிபி அதிகோ அதாது ரத்த அழுத்தம் இந்த மாரி ரொம்பருக்கு
ஆமா தோழி நீங்க கரெக்டா சொன்னீங்க அதுனாலதா இத சீக்கிரமா இந்த புண்ணு ஆற மாட்டேங்கிது அப்டின்ட்டு நம்ம அந்த கட்டெல்லா ரிமூவ் பண்ணிட்டோ அதுக்கப்றமா இந்த குளுகோஸ் மாதிரி வாட்டர் வச்சு அது ஃபுல்லா சுத்தமா க்ளீன் பண்ணிட்டு அப்றமா டாக்டர் பாத்தீங்கன்னா ஒரு ஆயில்மென்ட் எழ்து எழ்தி குடுத்திருந்தாங்க அது அப்டியே அவுங்களுக்கு அப்டியே மேல புண்ணுல்ல அப்ளை பண்ணிட்டு கொஞ்சோ நேரோ அப்டியே காய விட்டுட்டோ அப்றமா நறைய மருந்து எல்லா எழுதி குடுத்துருக்காங்க அது கரெக்டா வேள வேளைக்கு சாப்ட்டுட்டு கரெக் ட்டா காலைல ஒரு டைமு மதியானோ அப்றமா இரவுக்கு அப்டின்ட்டு வேற வேற மாத்ரையா எழுதி குடுத்துருக்காங்க அதெல்லா நீங்க கரெக்டா எடுத்துக்கோங்க இந்த ஆன்டிபயோட்டிக் எல்லா நறைய குடுத்துருக்காங்க
ஆமா ஆமா
இதுல நறைய அவுங்களுக்கு இன்ஃபெக்ஷன்லந்து கூட ப்ரொடெக்ட் பண்ணு அப்றமா இந்த வலி கம்மியாகுறதுக்காக மருந்து எல்லா குடுத்துருக்காங்க
ஆனா எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்டின்னா இவுங்களுக்கு எதாவ்து பத்தியம் அப்டின்னு குடுத்துருக்காங்களா ஒரு சில பேர் தீப்பட்ட புண்ணுருக்கு அதுனால இது சாப்டாதீங்க அது சாப்டாதீங்க அப்டின்னா சொல்றாங்க கேள்விப்பட்ருக்கே இப்ப இவங்களுக்கு எதாவ்து இது சாப்டக் கூடாது அது சாப்டக் கூடாதுன்னா அப்டின் எதாவ்து பத்தியம் அப்டின்னு ஒண்ணு இருக்கு வச்சு குடுத்துரு வச்சிருக்காங்ளா இல்ல டாக்டர் சொல்லிருக்காங்ளா
ஆமா தோழி நீங்க கரெக்டா நென்ச்சீங்க இதே மாரி சொல்லிருக்கறாங்க எங்கம்மாக்கு பாத்தீங்கன்னா அசைவம் எடுக்க வேண்டா அப்டின் சொன்னாங்க இது சீக்ரமா புண்ணு ஆறதுக்காக
முட்ட மட்டு அதிகமா எடுக்க சொல்லுவாங்க
இல்ல அவுங்க முட்டன்னு எதுமே அழுத்தமா எதுமே சொல்லல ஆனா இந்த மாரி கவுச்சி ஐட்டமே எடுக்காதீங்க அசைவ ஐட்டம் எடுக்காதீங்க அ நீங்க எவ்ளோக்கு எவ்ளோ இந்த கீரை அப்புறமா இது காய்கறிகள் எடுத்துக்குறீங்களோ அவ்ளோ நல்லது இது புண்ணு ஆற்ற வரிக்கு எடுக்காதீங்க அப்டி சொன்னாங்க
து இந்த ரத் தத்துக் நம்ம வளர்ச்சி அடையற பொருட்கள் இருக்குல இப்ப சீக்கிரமா சாப்ட்டா வளர்ச்சி அடைவாங்கங்குற மாதுளப்பழோ ஜூஸ் அது வந்து சீக்கிரமா நம்ம வளர்ச்சி அடையு தோள் வளரு ஒடம்பெலா அப்புறமா கேரட் ஜூஸு பீட்ரூட் கேரட் ஜூஸ் இதெல்லா நம்மளுக்கு வந்து ரத்தத்த இது பண்ணி அதிகமா ரத்த ஓட்டத்த குடுத்து சீக்கிரமா தோல் வளரு சீக்கிரமா அது தோலு இதாகு அப்டி இருக்கிறப்போ அந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்லா எல்லா லெமன் ஜூஸ் குடிக்கலானு சொல்லுவாங்க இந்த மாதிரி நா கேள்விப்பட்ருக்கே எனக்கு தெரிஞ்சு
இந்த ஜூஸ் எல்லா குடிச்சாங்க ஆமா அதெல்லா குடிக் குறாங்க அவங்களுக்கு இந்த மாதுளைப்பழ ஜூஸு அதெல்லா குடிக்கிறாங்க இந்த பப்பாளி பழமெல்லா கட் பண்ணி தரே இந்த கொஞ்ச ரத்த ஓட்டதுக்கு நல்லா இருக்கு அப்டின்னு அதெல்லா அவங்க சாப்ட்டுட்டுதா இருக்காங்க ஆனா அவங்களுக்கு இந்த காய்கறிகள் இதெல்லா கொடுத்தா இன்னு கொஞ்சொ சீக்கிரமா புண்ணு ஆறு அப்டி சொன்னனால சரி அந்த மாரி உணவுகளுக்கு தா எடுக்கறோமே கொஞ்ச அதிகமான இந்த எண்ணெய் அற்ற பொழு பொருட்கள் எல்லா எடுக்காதீங்க
கரெக்ட் சரியா சொன்னீங்க அதாவ்து இந்த பூரி அப்பளம் பொரித்த மீன் பொரித்தக்கறி இந்த மாதிரில்லா இப்போதைக்கு கொடுக்காதீங்க ஆனா வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஆனா வந்து நான்வெஜ்ஜுல வந்து அதாவது பீஃபுங்கிற ஒண்ணு சொல்லுவாங்கல்ல அது ஒண்ணு சாப்டனா சீக்கிரமா வந்து தோல் வளரு அதாவது நம்ம வளர்ச்சி அடைவோன்னு சொல்லுவாங்க அதாவது முட்ட முட்டைஎயல்லா வந்து நம்மளுக்கு வந்து வளர்ச்சி அடையற பொருள் அப்போ அதெல்லா நம்மளுக்கு வளர்ச்சி அடையு அப்டின்னு நா கேள்விப்பட்ருக்கே ஆனா அது நம்ம வந்து கொஞ்ச கன் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நம்ம சாப்புட்ணு ஏன்னா வந்து நம்மளுக்கு தெரியாது நம்ம தூரமா இருக்குறோ இப்போ வந்து அவங்க மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னு அந்த அவங்களுக்கு தா தெரியுமக்ஷ மருத்துவர யாரு பாக்க போறாங்களோ அவங்களுக் குதா தெரியு என்ன சொல்றாங்க என்ன செய்யறாங்க அப்டின்னு ஆனால் நம்ம எதுவுமே நம்ம யாரு சொன்னது உடனே செஞ்சிடக் கூடாது நாலு பேர் நாலு விதமா சொல்லுவாங்க ஆனா நம்ம வந் ம் இப்ப நா ஒண்ணு சொல்லுவே எதிர்க்க ஒண்ணு சொல்லுவாங்க இப்ப வேற ஒருத்தங்க ஒண்ணு சொல்வாங்க அப்டி இருக்குறப்போ நம்ம மருத்துவர் நம்ம எந்த டா மருத்துவர்ட்ட காமிக்கிறோமோ அந்த மருத்துவர் என் ன சொல்றாங்களோ அது ஒண்ணு மட்டுதா நம்ம பண்ணணு
ஆமா கரெக்டா சொன்னிங்க ஏன்னா இப்போ நறைய பேரு பாத்தீங்கன்னா நறைய விதமா சொல்றாங்க இப்போ நம்ம மரு த்துவர் என்ன சொல்றாரு இத கட்டி இந்த கட்டி தா வைக்கணு இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக் குறதுக்கு அப்டி சொல்றாங்க ஆனா சுத்தி இருக்கறவங்க என்ன சொல்றாங்க இது நீங்க இது தொரறந்தி வைங்க நல்ல காயோ சீக்கிறமா ஆமா
ஏ க ஏன்னா வந்து அது கட்டி வச்சோன்னு வைங்களே அது வந்து வெந்து போயிடுன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க அது வெந்துடு அப்படின்னு அதாவது அந்த புண்ணு இருக்குல்ல அப்டி வெள்ள கலர்லா ஆயிடு வெள்ள கலர்லா ஆயிச்சன்னா ரொம்ப நாள் கஷ்டப்படுவாங்க அவுங்க காயவே காயாது அது அது சிகப்பு கலர்ல ஆயி அப்படியே அந்த சிகப்பு கலர் வந்து காஞ்சி போகணு அதுக்கப்புறமா தா தோல் வளரு அதே இது நம்ம கட்டி வச்சோம்ணு வைங்கலே அதோட ஈரப்பதோ பட்டு பட்டு அந்த புண்ணு வந்து அப்படியே ஒரு மாரி வெள்ள கலர்ல ஆகிடு வெள்ளை கலர்ல ஆகறப்போ வந்து அதுல இரத்த ஓட்டோ குறையு வலி வரும் இந்த மாதிரி இருக்கு எரிச்சல விட உங்களுக்கு வலி வந்துடு புரியுதுங்களா கை ஃபுல்லா வலி வந்துடு ரத்தம் இருந்த அப்படின்னா அ ஒரு எரிச்சல உண்டாக்கி காத்து பட்டு பட்டு அது காய்ஞ்சு போயிடு அப்படிதா நம்ம வெக்கணுமே தவிர இந்த மாதிரி வைக்க கூடாது ஏன்னா நைறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சவங்கக்கெல்லா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஒரு லெமன்ல நம்மளுக்கே வைங்க ஒரு சாப்பாடு பானைப்பட்டுச்சுன்னா எவ்வளோ கஷ்டப்படுறோ ஒரு தண்ணி படும் போது சரி ஒரு டிரரெஸ்போடு போது சார் எவ்வளவு கஷ்டப்படுறோ
ஆமா கரெக்டா சொன்னீங்க நீங்க ஏன்னா அவங்களுக்கு அது வலிதா ரொம்ப அதிகமா இருக்கு அதுதா அவுங்க துடிக்கிறாங்க வலி தாங்க முடியாம அவுங்களால கை அசக்க முடியல அப்படின்ட்டு ரொம்பவே துடிக்கிறாங்க
புரியுது தோழி நமக்கு குடுத்த நேரோ முடிவடைய போது தோழி நீங்களு உடம்ப பாத்துக்கோங்க எல்லாமே பாதுகாப்பா பதட்டோ இல்லாம பொறுமையா நீங்க எல்லாமே பண்ணுங்க நீங்கனுல்ல எல்லாருமே அப்படித்தா பண்ணனு தெரிஞ்சவங்ககிட்டயு சொல்லுங்க பதட்ட படாதீங்க அந்த மாதிரி பொறுமையா பண்ணுங்க என்ன வேல போயிடு வேல போன என்ன அடுத்த ஒரு வேலை அப்படின்னு பாத்துட்டு நம்ம ஒரு மன ஒரு மனசுல ஒரு இத வச்சுட்டு நம்ம வேல பாகக்கணு
ஆமா தோழி நீங்க கரெக்டா சொன்னிங்க நாம மீண்டு நாளைக்கு தொடர்ந்து பேசலாம் தோழி நன்றி வணக்கம்